ஹலோ
ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருங்ளா
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க
ரொம்ப நாளாச்சு பேசி விடுமுறை வந்ததுல இருந்து வந்து ஃபோன் பண்றது து நேரமே இல்லீங்களா
ஆமா எங்க விடுமுறை அப்போ வந்து பாத்தீங்ன்னா கொழந்தைங்களை சமாளிக்கறதுக்கே நேரம் வந்து பாத் தீங்கன்னா பொழுது எப்புடி போறதுனே தெரியாம போயிகிட்டு இருக்கு உங்க கொழந்தைகள் வந்து எப்டி இருக்காங்க உங்களுக்கு எப்டி பசங்க எப்டி இருக்காங்க
பசங்க நல்லாதா இருக்காங்க ஆனா எங்க அவங்களோட வந்து ஆ விடுமுறைன்றதுனால வந்து ம் ம் முன்னாடி எல்லா பாத்தீங்கன்னா நமக்கு ஆ அதுக்கு உண்டான வேலைகள் இருக்கு உங்ளுக்கு இப்ப விடுமுறை நாட்கள்ல வேலைகள் எல்லா உக்காந்து ப த்துட்டு இருப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து நேரோ போறது வந்து கொஞ்சோ ஈஸியா போய்டு ஆனா இப்ப வந்து அதுவுமே இல்லாத காரணத்தினால பாத்தீங்கன்னா நம்போ நம்மளோட வேலைகள் வந்து நம க்கு வந்து அதிகமா இருக்கு இல்லனா இப்ப குழந்தைகளுக்கு தனியா அவங்களுக்கு தேவைப்படுறதெல்லா செஞ்சி குடு த்துட்டு அது மட்டு இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அ இப்ப ஏதாச்சி வெளியில கூட்டிட்டு போறது அ அதனால வந்து அவுங்க ரொம்ப நம்ம ஏதாச்சி இங்க உக்காந்து பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சியு வேற வேல பாக்க போனோ அவுங்க வேற ஏதாச்சி பண்ணி வச்சிறாங்க அதெல்லா கிளீன் பண்ற மாதிரி இருக்கு இது மாதிரி வேலைகள் எல்லா வந்து கொஞ்சோ நமக்கு அதிகமாவே இருக்கு இல்லைங்களா
ஆமா ஆமா நீங்க சொல்றது வந்து உண்மைதா இப்ப விடுமுறை நாட்கள் மட்டு வந்து பா அது மட்டு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த விடுமுறை நாட் களுமே பள்ளிக்கூடத்தல வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனியா வந்து பாத்தீங்கன்னா இந்த விடுமுறை நாட்களில் நீங்க இத வந்து பண்ணிட்டு வாங்க அப்டின் றது அதுக்கே ஒரு பட்டியிலே இட் இட்டு சொல்லலா போல அதுக்குனே தனியா வந்து நீங்க வந்து இது அ இது பண்ணிட்டு வாங்க இது வரஞ்சிட்டு வாங்க அ நீங்க வந்து ஆ ஏதாவ்து ஒண்ணு நீங்க செஞ்சிட்டு வாங்க அப்டின்ட்டு அதுவே ஒரு பட்டியலிட்ட மாரி எங்க என்னோட பசங்க பள்ளிக்கூடத்துல வந்து சொல்லியிருக்காங்க உங்களோட பசங்க பள்ளிக்கூடத்துல அப்டித்தா பண்றாங்களா இல்லைன்னா எ எங் இங்க என் பசங்க பள்ளிக்கூடத்துல மட்டுதா இப்டி நடக்குதா என்னன்னு தெரியில
இல்ல அதே மாதிரிதா எல்லா பள்ளிக்கூடங்கள்ளியு இருக்கு நம்ம அதுக்காக உக்காந்து ஒரு நேரத்த ஒதுக்கிட்டு அவுங்களுக்கு சொல்லி இருக்க வேலைகள் எல்லாமே வந்து நம்ம பாக்கற மாதிரி தா இருக்கு அது பிள்ளைகள் வந்து அமைதியாவே இருக்க மாட்டேன்றங்க அ இப்ப ரொம்ப தொலை பேசிய வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிறாங்க அப்டியு இல்லைன்னா டி வி பாக்றாங்க இது ரெண்டு விஷ்யத்துல மட்டுதா வந்து அவுங்க மூழ்கிட்டு இருக்காங்க வேற எதுவுமே அவுங்களால விளையாடுறதுக் கு வந்து ஆ னே வே வேற எதுவு கெடைக்க மாட்டிருக்கு நம்மளா ஏதாச்சி வெளிய ப க்கத்துல ஏதாச்சி எடங்களுக்கு கூட்டிட்டு போனா மட்டுதா அவுங்க வந்து அதுல போய்ட்டு நேரோ செலவிட முடியுது ஆனா தினமு வந்து நம்ம ஒரு தொகைய ஒதுக்கி அதுக்காக நம்மளால கூட்டிட்டு போக முடியாது இல்லைங்களா ஏன்னா அக்க பக்கோ குழந்தைகள் இருந்தா மட்டுதா அவுங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கெடைக்கு அதுவு அந்த பிள்ளைகள் வந்து கூட வந்து நமக்கு ஒத்து போனா மட்டுதா அவுங்களால வந்து விளையாட முடியு இல்ல அப்டின்னா வந்து அதுவுமே வந்து பண்ண முடியாது இல்லைங்களா
நீங்க சொல்றது உண்மைதா ஆனா நீங்க சொன்னதில் வந்து பாத்தீங்கன்னா அக்க பக்கத்துல இருக்க பிள்ளைங்களோட வந்து நம்ப பிள்ளைங்களோட விளையாட வைக்கறதுக்கே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க காலகட்டத் தில நம்பளுக்கு பய தானே வருகிறது இப்போ நம்ப இருக்க காலகட்டத்தில வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்பளுக்கு அமையில நம்பளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ அந்த காலத்தில் வந்து தொலைபேசி நீங்க சொன்ன மாரி டி வி எல்லா வந்து பா த்தீங்கன்னா நம்ப பார்ப்பது சரி நம்பளோட குடும்பத்தினர் எல்லாரு சேந்து உக்கார்ந்து பார்ப்பது நே அதுக்கான நேர ஒதுக்கறது சரி நம்பளுக்கு வந்து ரொம்ப கம்மியான நேர மட்டுதா நம்ம அதுக்காக நேர வந்து செலவு நம்ம இடுவோ பட் ஆனா இப்ப இருக்க காலத்தில் வந்து கொழந்தைங்களை வளக்கறதுக்கு அக்க பக்கத்தினர் ருக்க வீட்ல கொண்டு நம்ம விளையாட விடலா அப்டின்னா அக்க பக்கத்தில இருக்க உறவினர்களை கூட இந்த காலத்தில் வந்து நம்பளால யாரையு மே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கி நம்ம தள்ளப்பட்டுட்டோம்ல்ல
கண்டிப்பா ஏன்னா இப்ப வந்து யாரையுமே வந்து நம்மளால நம்ப முடியாத ஒரு காலகட்டமாதா இப்ப வந்து நமக்கு இருந்துகிட்டுருக்கு ஏனா நம்ம இப்ப பக்கத்துல எங்கயாச்சு விட்டுட்டு போறோ அப்டின்னா அவுங்க பாதுகாப்பா பாத்துக்குவாங்களா அப்டின்றது நம்ளால சொல்ல முடியாது அங்க நம்ப பிள்ளைகள் போய்ட்டு அமைதியா இருக்க மாட்டாங்க இப்ப டி வி போடுங்கன்னு சொல்லுவாங்க இல்ல அவுங்க ஏதாச்சு வேலயா இருந்தாங்கன்னா வேண்டான்னு சொல்லுவாங்க இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு மன கஷ்டம் நமக்குமே வந்து ஒரு கஷ்டத்த கு உண்டாக்கிடும் இல்லைங்களா ப நல்ல நட்பு ரீதில இருந்தோ அப்டின்னா கூட பிள்ளைகள் இப்டி வந்து சொல்லும்மோது என்ன இவுங்க இப்டி பண்ணிருக்காங்க நம்ம ஒரு நாள் தான வீட்டுட்டு போனோ அந்த ஒரு நாள் கூட அவுங்க பாத்துக்க மாட்டன்னு சொல்லிட்டாங்கலே நம்ம வந்து எத்தன நாள் அவுங்க பிள்ளைகள விட்டுட்டு போயிருப்பாங்க நம்ப பாத்துருப்போம்ல அப்டின்ற ஒரு மனநிலை கூட நமக்கு உருவாக ஆரம்பி ச்சிரும் ஏனா இப்ப ஒரு நாள் அந்த குழந்தைகள் விஷயங்கள்லதா நறைய வந்து பிரச்சனைகள் வந்து எல்லா வீட்லயுமே வந்து வரும் அதனால முடிஞ்சளவு பக் பக்கத்துல நம்ப குழந்தைகள வந்து விடாம நம்ளயே பாத்துக்குறது வந்து ஒரு நல்ல விஷயமாதா இருக்கும் ஆனா புது புதுஸ் அ அவங்களுக்காக என்ன பண்லாம் என்ன பண்லாம்னு சொல்லி நம்ப யோசிச்சு அவுங்களுக்காக ஏதாச்சு பண்ணி குடுத்துக்கிட்டே இருக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்தா இப்ப இருந்துட்ருக்கு அவுங்க வெளிய போயி விளையாட்றதுன்றதும் வந்து கொஞ்ச கடினமாதாருக்கு இப்ப கிராமப்புறங்கள்லல்லாம் பிள்ளைகள் எல்லாமே போய்ட்டு அவுங்க விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அ பக்கத்துல எப்டியும் ஒரு பத்து பிள்ளைகள் இருவது பிள்ளைகள் அப்டி சேந்து போயி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க ஆனா நகர்புறங்கள்ல வந்து இது எல்லாமே வந்து கொஞ்ச குறைவாருக்குன்னு நனைக்கிறே ஏன்னா அங்க பக்கத்துல இருக்கிறவுங்க கூடவே நமக்கு பேசுறதே வந்து நம்ப ரொம்ப யோசிச்சி தான நம்ப போய் பேசுவோ ஏனா டக்குன்னு போய்ட்டு யார்கிட்டயு உடனே வந்து நம்ளால பேச முடியாதுல்ல
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து உண்மைதா இப்ப நீங்க சொன்ன அந்த நகர்புறத்துல வந்து பாத்தீங்ன்னா இப்ப நம்ப கொழந்தைகள வந்து பக்கத்து வீட் டுல நம்ப விடம்போது கொழந்தைகள் வந்து பாத்தீங்ன்னா பொருள்கள்லா ஒடைக்கிறாங்க அதை எல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கொழந்தைகளுக் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு ஒலகத்துலதான நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ நம்ப அந்த வீட்ல விடம் போது அந்த வீட்ல இருக்கவங்க வந்து நம்ப கொழந்தைகள நம்ம அனுப்பும்போது நம்ம கொழந்தைகள் வந்து நம்பக்கு பாதுகாப்பாதான் இருக்குறாங்களா அப்டின்ற ஒரு கேள்விதா அந்த எடத்துல வந்து இப்ப எழுப்பபடுது சோ இந்த பொருள்கள ஒடைக்கிறாங்கள தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கொழந்தைங்களுக்கு வந்து இப்ப இருக்க காலகட்டத்துல பாதுகாப்பும் ரொம்பவே கம்மிதா அதும் பெண் புள்ளைகள பெற்ற பெற்றோர்கள்லாம் வந்து பாத்தீங்கனா உறவினர்கள் கிட்ட கூட விட்றதுக்கு வந்து பாத்தீங்ன்னா பயப்பட்றாங்க சொ இ அந்த மாரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஆளாக்கனதுனால மட்டும்தா இப்ப இருக்க காலகட்டத்துல வேற வழி இல்லாம அந்த தொ நீங்க சொன்ன மாதிரி தொலைபேசி அந்த டி வி லே வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து மூழ்கி அதுக்காக வந்து பாத்தீங்ன்னா கண்ணும் கெட்டு போகுது சோ இதுவும் வந்து பாத்தீங்னா எந்த ஒரு இது இம்ப்ரூவ்மண்ட்டு இப்ப எந்த ஒரு இதுமே நம்மளுக்கு இதுல கிடைக்கிறது இல்லல தொலைபேசி நம்மளுக்கு அந்த டி வி லல்லா வந்து பாத்தீங்னா கொழந்தைங்களோட ஒடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டியேதான இருக்கு ஒரு விளையாட்டில் இருக் க ஆர்வம் அந்த விளையாட்டில் இருக்க வந்து பாத்தீங்ன்னா அந்த த வேர்வை மொதல் கொண்டு எல்லாமே நல்லதுதான ஆச்சு நம்பளுக்கு அந்த வெயில் பல பிள்ளைகள் வெளையாடும் போது
கண்டிப்பா ஏனா மாலை வெயில் வந்து மாலை வெயிலும் ஆ அ காலை வெயிலு மாலை வெயிலு வந்து குழந்தைகளுக்கு இல்ல எல்லாருக்குமே வந்து உடலுக்கு நல்ல ஒரு விஷயம்தா ஏன்னா இப்ப குழந்தை வந்து பிறந்தவுடனே வந்து நம்ம வந்து அடு மத்த நாளா இருந்து என்ன பண்ணுவோம்னா வெயிலதா ஃபஸ்ட் கொழந்தைய நம்ம காமிக்க ஆரம்பிப்போ காலை பொழுதுல கொஞ்ச நேரோ கூட்டிட்டு போய் வெயில வந்து நம்ம வெச்சிருப்போ ஏன்னா வந்து அந்த வெயில அந்த குழந்தை மேல பட படதா அந்த மஞ்சள் தன்மை எல்லாமே நீங்கோன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு போய் நம்ம வெயில வெக்க ஆரம்பிப்போ ஏன்னா அந்த வெயில்ன்ற விஷயோ வந்து நல்ல விஷயோதா ஆனா இப்ப வந்து குழந்தைகள் நம்ம எங்கயாச்சு வெளியில போறோனா கூட குழந்தைகள கூட்டிட்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கு போது என்ன பண்ணுவோனா அவங் வீட்ல வந்து தனியா இருக் இருக்க மாட்டேன்றாங்கன்றதுக்காகவே வந்து நம்ம ஒரு புதுசா ஒரு தொலைபேசி வாங்கி அந்த தொலைபேசி அவங்ககிட்ட குடுத்துட்டு நம்ம போற மாதிரி இருக்கு ஏன்னா அவங்க அத உபயோகப்படுத்திட்டு வீட்ல அமைதியா இருப்பாங்க அப்டின்ற ஒரு யோசனைய இரு உள்ளையா நமக்கு அதனால வந்து அத நம்ம குடுத்துட்டு நம்ம போற மாரி ஒரு சூழ்நிலை தா இருக்கு ஏனா டி வியூ வந்து அவங்க ரொம்ப நேரோ பாத்துட்டு இருக்க மாட்டாங்க இதையுமே ஏன்னா அப்டி இல்லாம விட்டுட்டு போறோ அப்டின்னா அ சமையல் அறைக்குள்ள போய் அவங்க ஏதாச்சு பண்றேன்னு சொல்லிட்டு அடுப்பு பத்த வெக்றது இது மாதிரி வேலைகள் எல்லா வந்து பாப்பாங்க அதனால அது எல்லாமே நம்ம பாதுகாத்து வெச்சுட்டு போற மாதிரிதா இருக் கு ஏன்னா அங்க போய்ட்டு நெருப்பு பத்த வெச்சாலோ இல்ல ஏதாச்சு பண்ணாங்கனாலோ அது அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைய உண்டாக்கிடு இல்லையா அதனால தனியா த தனிமையில அவங்கள விட்டுட்டு போறது அப்டின்றது வந்து ரொம்ப பயந்து தயங்கற விஷ விஷயமாதா இருக்கு ஏன்னா அவங்க தனிமையில விட்டுட்டு போய்ட்டு அவங்க ஏதாச்சு பிரச்சன வந்துரு அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துதா வந்து அவங்கள விட்டுட்டு போற மாதிரி இருக்கு நம்ம கூடவே அதுக்காகவே கூட்டிட்டு போய்டுற மாரிதா இருக்கு
நீங்க சொல்வது வந்து பாத்தீங்னா நூறு சதவீத வரைக்குமே வந்து பாத்தீங்னா உண்மைதா ஏன்னா நகர்ப்புறத்துல இருக்கிற குழந்தைகளு எ எல்லா குழந்தைகளு வந்து பாத்தீங்னா தனிமையில இருக்க கூடாதுன்றதுக்காக பெற்றோர்கள் எல்லா வந்து பாத்தீங்னா அவங்க அவங்க வேலைக்கு வந்து சென்று விடுறார்கள் அவர்களுக்கு வந்து பாத்தீங்னா பிள்ளைகளோட அ பொறுப்பை வந்து எதுவுமே கவனிக்காமல் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தொலைபேசி ஒன்றை வாங்கி கொடுத்து அவங்க அவங்க வேலையை வந்து பாக்க வந்து சென்று விடுறாங்க இதுனால வந்து பாத்தீங்னா பாதிக்கப்படுறது வந்து பாத் பாத்தீங்னா குழந்தைகள் மட்டுதா சோ குழந்தைகளோட வந்து பாத்தீங்னா எந்த ஒரு அன்பு அரவணைப்பு பெற்றோர்களிட எதுமே இல்லாமல் அந்த தொலைபேசியே வந்து மூழ்கிட்டு நீங்க சொன்ன மாரி ஒரு மூழ்கீட்டு ஆ எந்த ஒரு ஒரு பிணைப்பு இல்லாம அந்த குழந்தைக வந்து தனிமையி தா வளை வளர்றாங்க சோ நகர்ப்புற வலத்துல இருக்கிற வந்து அஹ் பாதி பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கனா கொழந்தைங்களுக்கு வந்து தனிமையில தா வந்து பாத்தீங்னா வளர்கக்குறாங்க இது வந்து பா பாத்தீங்னா நீங்க வந்து பாத்தீங்னா இப்போ கிராமப்புறத்தல நீங்க இருக்கிறன்னு சொல்லியிருக்கீங்க ஆஹ் நீங்க இருக்கிற இடத்துல வந்து எப்டி அங்கேயுமே இபடிதா குழந்தைகள் தனிமையில தா இருக் க்கறாங்களா இல்லன்னா அங்க வந்து இப்ப தாத்தா பாட்டிலா உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்னா உங்களுக்கு வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள தா இருப்பாங்க சோ உங்க கிட்ட வளர்ற குழந்தைகள் எப்டி அந்த உறவினர்களோட வளர்றாங்களா இல்லன்னா வந்து அவங்களு தனிமையில அந்த தொலை பேசிகள் தா வள வளர்ந்துட்டு வரங்களா
இல்ல தோழி இங்க வந்து பாத்தீங்னா நெறைய வந்து தொலைபேசி வந்து யாருமே அதிகமா பயன்படுத்துறது இல்ல ஏன்னா இங்க பிள்ளைகள் எல்லாமே வந்து வீட்ல தாத்தா பாட்டிகள் எல்லாமே இருக்காங்க அது மட்டு இல்லாம இங்க பக்கத்துல எல்லாமே வந்து தெரிஞ்சவுங்களாதா இருப்பாங்க அதனால அவுங் சிறு வயதுல இருந்து அவங்க கூட பழக்கப்பட்டதுனால இங்க வந்து அவங்க எல்லாமே விளையாட போயிடவாங்க வீட்டுல பொதுவா இருக்க மாட்டாங்க ஆ காலை பொழுதுல வந்து எழுந்து விளையாட போனாங்க அப்படின்னா ஆ வந்து சாப்பிட்டு திரும்பவும் வந்து கொஞ்ச நேரோ போய் விளையாடிட்டு வந்துட்டு வீட்டுல கொஞ்சோ பா டி வி பாப்பாங்க இல்லைன்னா படுத்து தூங்குவாங்க அதுக்கப்புறமா திரும்ப மாலை பொழுதுல போயிட்டு கொஞ்ச நேரோ விளையாடிட்டு வருவாங்க இங்க வந்து அவங்களோட பொழுது அப்டிதா போயிட்டு இருக்கு தொலைபேசியை பயன்படுத் துறதுன்றது வந்து ரொம்ப குறைவு தா எப் ச்சு ஒரு டைம் ஆவங்களா அந்த சாப்பிற டைம்ல மட்டும் எப்பயாவது மட்டும் தா கேட்பாங்க அதையும் ஆ அடிக்கடி வந்து கேட்க மாட்டாங்க எப்பவாது ஒரு நேரங்கள்ல மட்டும் தொலைபேசி எடுத்துக்கவா அப்டின்னு சொல்லி கேட்டு உபயோக படுத்துவாங்க அதுவும் ஒரு பத்து நிம்ஷோ அப்டிதா இருக்கு க்கும் அதுக்கப்பறமா அவங்க அத உபயோகப்படுத்த மாட்டாங்க குடுத்துருவாங்க நம்மகிட்டயே ஏன்னா அது ரொம்ப நேரோ உபயோகப்படுத்த விட்றோ அப்டின்றது வந்து நமக்குமே ரொம்ப பாதுகாப்பு இல்லாத ஒரு செயல் தா அதனால வந்து தொலைபேசிய அறவே வந்து பாக்காம இருக்கிறதுன்றது வந்து ஒரு நல்ல விஷ்யமாதா இருக்கும் ஏன்னா இங்க அவ்வளவா தொலைபேசிகள் வந்து பயன்படுத்துறதுன்றது வந்து ரொம்ப குறைவு தா ஏன்னா பிள்ளைகள் விளையாட நேரம் ஒதுக்கிட்டாங்க அப்டின்னாலே வந்து தொலைபேசியும் ஆ தொலைபேசிக்கு வந்து வேலைகள் வந்து இல்லாம போயிடும் நம்ம அபி வேலைகள் இல்லாம போகும் ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலா நம்ம ரீசார்ஜ் பண்றத விட அதிகமா ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கு ஏன்னா அந்த அந்த அளவுக்கு வந்து அந்த இன்டர்நெட்டும் வந்து நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதான் இப்ப கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்தை வந்து பொறுத்தவரை விட கிராமப் புறங்களில் வளர்ற குழந்தைகள் வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொலைபேசி இல்லாமல் விளையாட்டில் ஆர்வம் செலுத்த ஆரம்பிச்சதுனால மட்டுந்தா அவங்க அவங்க நக கிராமப்புறத்தில் இருக்கங்க குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்களும் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படாது நீங்க சொன்ன மாதிரி அந்த சூரிய ஒளியு நம்ம உடம்பில் படம் போது அதுவுமே வந்து பாத்தீங்கா நம்ம ஒடம்புக்கு வந்து ஒரு நல்லது நீங்க சொன்ன மாதிரி அதிகாலை இல்லன்னா மாலை பொழுதுள்ள குழந்தைகள் வந்து வெளியில விடாத வெளியே விட்டு நீங்க விளையாட வைக்கும் போது உங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா